ஹலோ
எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அதனாலதா போன் பண்ணே
ஆமா ஆமா ரொம்ப மாசமே ஆயிடுச்சு உங்ககிட்ட கால் பண்ணி பேசிய
நானு கொஞ்ச ஆபிஸ் வேலையா ரொம்ப பிஸி ஆயிட்டே ரெண்டு ரெண்டு பேருமே ரொம்ப பிஸி யாய்ட்ட
ஆமா ஆமா இப்ப ஓகே ஓகே
அப்பற போன மாச தீபாவளி வந்துச் சி ஒன்ன நா கூப்படவே முடியல நீ எப்படி தீபாவளி கொண்டாடுன
நானா ஸ்டார்ட்டிங் வந்து ஆஃபர் போடுறதுக்கு முன்னாடியே நா போய் ட்ரெஸ் எலா வாங்கிட்டே ஏன்னா அக்கா பாப்பா மாமா உங்களுக்குல்லா ட்ரெஸ் எக்கணு சரி சீக்கிரமா போனுனா கலெக்ஷன்ஸ் நெறைய இருக்குன்னு சொல்ட்டு நா டக்குன்னு தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நா போய் ட்ரெஸ் எடுத்துடே எப்பவுமே எல்லாரு ஒரு வாரோ இருக்கிறதுக்கு முன்னாடிதான போய் எடுப்பாங்க
ஆமா ஆமா
நா முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துட்டே எதுக்கு கூட்டத்துல போய் அளாடிட்ருக் னு சொல்லிட்ட போயிட்டு வந்துட்டே
சரி சரி எங்களுக்கு தீபாவளி ரொம்ப சூப்பரா போச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு பிரியாணிதா குடுத்தாங்க அப்பற புது துணி போட்டுட்டு நாங்களு கூட சேந்து தீபாவளிக்கு பட்டாசுல்லா வெடிச்சோ ஸ்வீட்ல்லா செஞ்சோ சாப்ட்டோ அப்பற வந்து ஒரு என் எண்ணெ தேச்சி குளிச்சோ விடிய காலைலயே அப்புறமேட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு சாமி கும்பிட்டோ அப்புற தீபாவளி லேகியோனு எனக் லேகியோன்னு ஒண்ணு வெப்பாங்க அது வந்து செஞ்சாங்க எங்க வீட்ல அத சாப்ட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஆ பட்டாசு வெடிச்சா பெ வெடிக்க ஆரம்பிச்சோ
சேரி சேரி சூப்பரு
அப்புற எங்க அம்மா வந்து பலகார செஞ்சாங்க அதுல வந்து இஞ்சி மசாலா சேத்து வயிறு கெட்டு போகாத மாதிரி வந்து பலகார செஞ்சு எங்களுக்குல்லா குடுத்தாங்க அது பேரு வந்து அதிரசொ முறுக்கு லட்டு இப்டி நெறைய ஸ்வீட் செஞ்சோ ரொம்ப டேஸ் டா இருந்துச்சு அப்புறமேட்டு வந்து இதுதா வந்து எங்க வீட்லயே வந்து ஒரு பெரிய பண்டிகையா கொண்டாடிட்டு இருந்தோ அப்புற வந்து ரொம்ப எக்சைடட்டா வந்து தீபாவளிக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோ
ஆமா ஆமா பாப்பா வேற உங்களுக்கு இரு க்கு அதுக்கு நீங்க மேக்கப் பண்ணி வுடுறது புது ட்ரெஸ் போட்டு வுடுறது இதெல்லா பண்றதுக்கு கொஞ்சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்டிலா மேக்கப் பண்லா நீங்க எப்டி அதுக்கு மேச்சிங்கா பண்லா சொல்ட்டு அதுலயே உங்களுக்கு நல்லா இன் டரெஸ்சிங் அப்ப இருக்கோல
ஆமா ஆமா பட்டாசே வந்து நாங்க வந்து நெறைய காசுக்கு வாங்கி இ அங்க காலைல ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு நைட்டு பத்து மணி வரைக்கு வெடிச்சு டுதே தா இருந்தோ அப்ற இந்த புஸ்வானோ கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரோ அதல்லா வந்து நை நைட் டைம்ல வெடிக்கிறது வெடி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு வ வானத்துல போய் வெடிக்கிறது
ஆ
எல்லாமே வந்து ரொம்ப கண்ணுக்கே வந்து அற்புதமா இருந்துச்சு
ஆமா ஆமா எப்பவுமே இருள போக்கி ஒளிய வர வைக்கிறதா அந்த தீபாவளி அப்ப நம்ப வந்து நல்லா ஒளியா வெச்சிருக்கறது தானே நல்லா இருக்கு அதுவு நைட்ல எல்லா இன்னு சூப்பரா இருக்கு வான வேடிக்கை எல்லா வெடி வெடிச்சிட்டு அந்த
டக்கு டக்குன்னு ராக்கெட்டு போவொ அப்றோ அந்த செவன் ஷாட்டு டென் ஷாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதல்லா அப்டே ஒண்ணு ஒண்ணு போக போக போக கலர் கலரா வந்துட்டே இருக்கு சூப்பரா இருக்கு
இந்த ஜனவரில பொங்கல் மாதிரி டிசம்பர்ல வந்து ஆ தீபாவளி கிறிஸ்மஸு நியூயர் நைட்டு இது மாதிரி தீபாவளி டி டிசம்பர்ங்குறது ஒரு லீவ் லீவ் லீவு மாசொ
ஆமா அது லீவ் மாசந்தா மோஸ்டா சின்ன பிள்ளைகளுக்குளா அதெல்லா ரொம்ப ஜாலியான மந்த்து
டிசம்பர் வந்துட்டாலே கிறிஸ்மஸ் கலக்கட்ட தொடங்கிடு தீபாவளி கலக்கட்ட தொடங்கிரு மாச கடைசில நியூயருக்கு கல கட்ட தொடங்கிரு வீட்டெல்லா அப்டியே சு சுண்ணாம்பு அடிச்சு வெள்ளயடிச்சு சுத்த செஞ்சு அப்புற கிறிஸ்மஸ் மரதெல்லா நட் டு கலர் வெளக்கல்லா வச்சி குட்டி குட்டி பொம்மல்லா அந்த மரத்துல தொங்க வுட்டுட்டு நட்சத்திர மாதிரி அழகா அழங்கரி ச்சுருவாங்க
ஆமா ஆமா நம்ப அலங்கரிக்கிறத விட இந்த பிள்ளைங்க தா கிராஃப்ட் ஒர்க்ல்லா நெறைய பண்ணி அந்த மரத்துலலா தொங்க உடுவாங்க அப்பறோ நம் நம்பகிட்டயே ராவடி பண்ணி குட்டி குட்டி டாய்ஸ் எல்லா வாங்கி வாங்கி வாங்கி தொங்க உட்டுட்டுருப்பாங்க
அப்பறோ எங்க வீட்டு வாசல்ல வந்து அந்த நட்சத்திரம் போட்ட பெரிய பொம்ம அப்பறோ இலவனு அது வந்து ஒரு நைட் நேரத்துல பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு அதுக்குள்ள வந்து எல் ஐ டி லைட் வந்து நட்ச த்திர மாரி இருக்கு அப்பறோ எங்க அம்மா வந்து கிறிஸ்மஸ் ஷ்பெஷல் தீபாவளிக்கு க ஸ்வீட் செய்வாங்க கிறிஸ்மஸ்கு வந்து கேக்லா செஞ்சு அதுல வந்து ட்ரா ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த செர்ரி பெர்ரி அந்த டிசைன் டிசைன் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல கேக் செய்வாங்க எங்க அம்மா உங்க வீட்டுல நீங்க எப்டி கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க இல்ல தீபாவளியோட நிறுத்திருவீங்ளா
இல்ல தீபாவளியோட நிறுத்திருவோம கிறிஸ்மஸ் வந்து பக்கத்து வீட்ல கொண்டாடுவாங்க அங்க போயி அ அதுல போயி நம்மளோட கான்ட்ரிபியூஷன்லா கொடுத்தர்றது என்னென்னலா முடியுமோ அதெல்லா போய் பண்ணிறது ஈ சாயந்தார தான பண்ணுவாங்க அது எல்லாமே சரின்ட சொல்லிட்டு நாங்க சாய்ந்தர கெளம்பி போயிருவோ அங்க போயிட்டு அவுங்க அது மாரி எதாவது மர வைக்கிறாங்கன்னா அதுக்கு மர வப் போ இல்லன்னா வீட்ல இருக்க டாய்ஸ் எல்லா எடுத்துட்டு போயி அங்க தொங்க விட்றது அப்பறோ அடுத்த நாள் பிரியாணி செய்றதுக்கு இஞ்சி பூண்டு அதெல்லா உரிச் சு குடுத்துட்டு இருப்போ
ஆமா ஆமாங்க இந்த கிறிஸ்மஸ் அவுங்க வந்து காலயில அவுங்க கோ கோயிலுக்கு போயிட்டு ஏதேதோ பண்ணுவாங்க அதெல்லா சாமில்லா கும்ட்டுட்டு அன்னிக்கு மத்தியான வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் ஸ்கியூ சிக்கன் வருவலு அப்டியே சிக்கன்னு மட் டனு மீன் சிக்கன் எல்லா நான்வெஜ் தாங்க அப்புறம் பிளம் கேக் எல்லா வைப்பாங்க கேக்ல்லா சாப்ட்டுட்டு அவங்களா வீட்லயே கேக்கு தயாரிப்பாங்கங்க அதுல வந்து அத பாக் பாக்கும் போதே நாக்குல்லலா எச்சு ஊரு
ம் அவுங்க செய்யற டேஸ்ட்டு அந்த கேக் வந்து வெளியே எங்க குடுத்தாலு நம்மளால வாங்கவே முடியாது அவுங்க வந்து வீட்லயே செய்றாங்களா அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஷ் எதுவுமே போட மாட்டாங்க இது கடையிலன்னா ப்ரி ஷர்வேட்டிவ் போடுவாங்க கலர்ல்லா ஆட் பண்ணுவாங்க இவுங்க இந்த கலர்லா ஆட் பண்றது இல்ல
நாங்களு தீபாவளி நா நாங்களு தீபாவளிக்கு அவுங்களோட போயீ ம் கூப்புட்டு எங்க கூட தீபாவளி கொண்டாட வெப்போ கிறிஸ்மஸுக்கு நாங்க அவுங்களோட போயிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு அவுங்கள வந்து அவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சமைக்கிறதுக்கு ரெடியாகுறதுக்கு ஹெல்ப் பண்ணி நா ங்களா எங் எங்களுக்கு அவுங்க தீபாவளிக் கூ கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்களு கிறிஸ்மஸ் அங்க போய் ஹெல்ப் பண்ணுவோ
சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் இத விட அந்த நைட்டு நியூ இயர் தா சூப்பரா இருக்கு ஆ அ எல்லாரையு கூட்டிட்டு போய் சர்ச்சுக்கு கூட்டு போயிருவாங்க நைட்டு அங்க வந்து அவுங்க வந்து அவுங்க சாமி கும்முடுவாங்க கிறிஸ்ம நியூயர்க்கு சாமி கும்புட்ட பணன்டு மணிக்கு அ எல்லாரு சேர்ந்து கெளம்புறதுக்கு பத்து மணிக் கெளம்பிருவாங்க அங்க ஆனா சாமி கும்புறது பண்ணண்டு மணி ஒரு மணி ஆய்டு சாமி கும்புட்டு முடிச்சுட்டு அங்யே சின்னதா ஒரு சாப்பாடு மாரி ஒரு டீ அங்க கேக் குடுப்பாங்க ப்ளம் கேக்கு அது கொ சாப்புட்டு எதாவ்து ஒரு ஸ்நாக் மாரி குடுப்பாங்க மிச்சரு ஜூஸு இந்த மாரி குடுத்து சாப்ட்டம்னா சாப்ட்டு கெளம்பி வந்துர்லா அந்த மார்னிங்கு அப்றம் மறுப்டியு நம்ம சீக்கிரமா ஏஞ் ச்சு ஆறு மணிக்கு வேற கூட்டிட் போவாங்க நம்பள
ஆமா ஆமாங்க இந்த பண்டிகைன்னு வந்தாலே வந்து எல்லாருமே ஒன்னா சேந்து ஜாலியா என்ஜாய் பண்ணற்துதா எல்லாருமே வந்து அவ்ங்க அன் ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படுத்திக்குவாங்க தீபாவளி அன்னிக்கி இங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க கிறிஸ் மஸ் அன்னிக்கு நைட்டெல்லா முழிச்சிருந்து பிராத்தனலா பண்ணுவாங்க எல்லாரு நல்லா இருக்கணு சாமி அப்டினுட்டு
ம் அதில்லாம நம்ப நம்ம இப்ப கிறிஸ்டியன்ஸ்தா அப்புடின் இல்ல நம்ம ஹிந்டூஸ் கூடமே அந்த நியூயர நல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க பார்ட்டிக்கு போறது கிளப்புக் போறது இல்லனா நம் ஒரு ஒ அ அஞ்சு தெரு ஒன்னா இருக்கு அப்டினா அந்த அஞ்சு தெருக்கு நடுல வச்சு கேக் கட் பண்ணுவாங்க அங்கியே அந்த டிஸ்கோ லைட்லா வச்சு அங்கியே பார்ட்டி மாரி கொண்டாடுவாங்க நல்லா கேக் வெட்டி சாக்லேட்ஸ் குடுத்து அதே அ அந்த பனன்டு மணிக்கே பாத்தீங்க அப்டினா அதுக்கு முன்னாடியே பிரியாணிலா செஞ்சு நம்ம தெருக்காரங்களே எல்லா அ அமௌண்ட்லா ஷேர் பண்ணி பிரியாணி செஞ்சு பிரியாணி அன்நேரத்துல சாப்ட்டுட்டு சூப்பரா இருக்கூ எப்பவுமே எல்லாத் எல்லாரூ தெருவுல இருப்போன் சொல்ல முடியாதுல எல்லா ஃபெஸ்டிவல்க்மே எல்லாரு அவ்ங்க ஹோம் டவுன் போ போயிருவாங்க ஆனா இந்த நியூயரு மட்டு எல்லாரு நைட்டு வந்து அ இந்த தெரூ கார்னர்ல வந்து நின்னு செலப்ரேட் பண்ணிட்ருப்போ
ஆமா ஆமாங்க எங்க வீட்ல எங்க வீட்டு சந்துல கூட வந்து எல்லா அமௌண்டெல்லா கலெக்ட் பண்ணிட்டு போயி சீரியல் லைட்லாகட்டி ரெண்டு கிலோ மூணு கிலோ கேக்கு நாலஞ்சு வாங்கி அண்ணனுங்க தம்பிங்க தங்கச்சிங்க அக்காங்க எல்லாரு வந்து ஒரு பண்ணண்டு மணி க்கு வந்து ஆஜராய்டுவாங்க கரண்ட்டு பில்லு கரண்ட்டு காரங்கட்ட சொ கரண்டு காரங்ககிட்ட சொல்லி கரெக்ட்டா பணண்டு மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறோ வந்து லைட்டு ஆன் பண்றப்ப எல்லாரு கத் தி நியூயர் கேக் வெட்டுவாங்க அப்புறோ கிறிஸ்மஸ்க்கு அப்டிதா பண்ணுவாங்க கிறிஸ்மஸ்க்கு கேக்கு வெட்டுவாங்க பொது அப் கிறிஸ்மஸ் க்கு பட்டாசு வெடிப்பாங்க தீபாவளிக்கு மீதி வச்சிருந்த பட்டாசெலா வச்சுக்கிட்டு
ஆமா கேள்விப்பட்ருக்கே நானு
அம் அப்புறோ வந்து நீங்களு வந்து அ தீபாவளி வந்து பாத்து பத்தூசா கொண்டாடுணீங்ளா
ஆ நல்லா கொண்டாட்டோ ஆனா பாப்பாக்குதா கொஞ்சோண்டு அந்த தீப்பொறிலா டிரெஸ் மேல பட்டு டிரெஸுதா ஓட்ட பண்ணிட்டா மத்தபடி எல்லாமே செரியா போய்டுச்சு
செரி செரி கிறிஸ்மஸ்ஸ வந்து நீங்களு பாத்து கொண்டாடுங்க இனி வரப்போற நியூ இயரு க்கு வந்து அ ஹேப்பி நியூ இயர் உங்க பேமிலிக்கே சொன்னன்னு சொல்லுங்க நாங்களு கண்டிப்பா உங்க ஊருக்கு வந்தா வீட்டுக்கு வரோ எங்கள வந்து சிறப்பா கவனிங்க
கண்டிப்பா எல்லாமே நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க கவனிச்சுட்டே இருப்போ உங்கள
உங்க ஒடம்ப பாத்துக்கோங்க முன்கூட்டியே வந்து கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் நியூ இயர் நல் வாழ்த்து க்கள் நம்ம மீண்டும் பேசுவோ அப்புறமேட்டு பேசலா
ஆ கண்டிப்பா பேசலாம் பாய்